சொல்லுங்க ஆமா என்ன தலைப்பு பேசலாம் மணி பத்தி பேசலா காசு பணோ
சத்தியமா நானோ அததா நெனைச்சே நானோ அததா நெனைச்சே
உம் சரி அத பத்தி பேசலாங்க மணி பத்தி பேசலாம் பணம் எவ்வளோ முக்க முக்யங்க வாழ்க்கைக்கு
வால்க்கைக்கு கியோ நெனைக்கறனா ஏ முக்கியோ தாங்க எவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா காசு இருக்காது மொய்கான இருக்கும் காசு இருக்கோ ஆனா குடுக்க மாட்டாங்க அவன திட்டுவாங்க ஆஹ் செரி ஓகே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாவோம் கஷ்டப்படுறானனு குடுக்கலாம் அப்படின் யோசிச்ச மாட்டாங்க
இல்ல நாமல்லாம் பொண்ணுங்க கஷ்டப்படுவாங்களா பசங்க கஷ்டப்படுவாங்களா
ஏன்னா பொண்ணுக எப்பவுமே காசி எப்படிண்ணு வச்சிருப்பாங்க பசங்க அப்படி கிடையாதுங்க காச சம்பளம் வந்துச்சா தாமதும் செலவுபண்ணி போட்டு கசல கையில காசை எல்லாமக்கண்டுட்டு இருப்பாங்க சரிய
அவங்களுக்கும் ஆயிரம் கஷ்டம் இருக்கும்லாங்க அதெல்லாம் ஏன் நீங்க யோசிக்க இருக்க மாட்டேங்கிறீங்க நீங்க அசல்டா எப்ப பாரு அம்பற்ப குடு நூறு குடு சிறு பேருோட தானங்க நீங்க சின்னின்னதான் வாங்குற அப்படின் மட்டும் தான் நீங்க யோசிக்கிறங்கிலே தவிர நீங்க வாங்குறீங்கறத சிக்க மாட்டேங்குறிங்க அவங்க அந்த அந்த அம்பது ரூபாவுக்கு அவங்க எவ்ள கஷப்பட்டிருப்பாங்க அவங்க என்ன ஸ்ட்ரகுல் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் ஏ யோசிக்காம எப்படி நீ உங்களால கேட்க முடியது ஆப் பொண்ணுங்கிட்ட
ஏண்ண ஏ பொண்டாடிே தப்புங்கிறீங்களா வாங்கி திருப்பி குடுத்தற இல்ங்க திருப்பி வந்து அட்வான்ஸ் அதிகமாக குடுக்க
இல்லைங்க அந்த அந்த அமௌண்ட் அவங்க கைல வர்துக்கு அது எவ்ளவு அவங்க என்னைக்காவது யோச்சிருக்கீங்களா இல்ல நீங்க என்னைக்காவது நீ வச்சு மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவதுமா நீங்க மாச மாசம் தேவைன்னு சொல்லிட்டு பகிட் மணி ஏதாவது குடுத்துட்டுக்கீங்களா
அவ மாச மாசம் தேவை பாக்கெட் பண்ணி கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க
குடுத்துருக்கீங்களா நா உங்ககிட்ட கேக்குறேன்
இல்ல முடியடுக்கணாம்டுத்து வைக்க நல்லதுதான் இல்லடுத்து வைக்கல்ல நீங்க சொல் அவங்கதான் எனக்கு பாக்கட் மணி கொடுக்கறாங்க அபுறம் அவங்கக்கு
நீங்க அதுதாங்க சொல்றேன் நீங்க வந்துட்டு அவங்க குடுக்குறாங்க அவங்க தர்றாங்க அப்படிங்கறிறதுக்காக அவங்ககிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம் கிடையாது செரிங்களா அவங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அந்த ஒரு விஷயத்த உருவாக்கி இருப்பாங்க
உம்
சொல்லுங்க அந்த கஷ்டத்த எல்லாம் நீங்க எனக்காவது யோச ங்களா உங்களுக்கு தோணதுங்க துக்காக போயிட்டு எனக்கு ஐம்பது கொடு எனக்கு நூறு கொடு அப்படிங்க மாதிரி கேட்டா அவங்களுக்கு அந்த இடத்துல எவ்ள கோவம் அவங்களுக்கு இருக்க ஸ்டர்குல்ஸ் எல்லாம் அவங்க் யாரிட்ட போய் சொல்லுவாங்க சொல்லுங்க யாரிட்டயாது சொல்றதுதான் ஒருத்தங்க இருக்காங்க செரிங்களா சொல்றவங்க இப்படி பண்ணாங்களா அந்த விஷயத்தய என்ன யார்கிட்டய் சொல்லணும்னு நினைக்காங்க நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களோ அப்ப அவங்ககிட்ட பேசுணும்னு தான் நினைப்பாங்க சப்போர்ட் பண்ணாத பசங்க கிட்டயே பேசுவாங்க
இப்ப என்னங்க இப்ப வந்து ஒருநிமிஷமிருங்க இப்ப நாம நாமம ஒரு கஷ்டம் யிட்ட சொல்றோம் அத அந்த அந்த ஐம்பது நூறு வாங்க தப்பு இல்ல ல அந்த தப்பு ஐம்பது நூறு வாங்க தப்புங்கிறீங்களா அப்பல்லாம்
ஏங்க ஐம்பது நூறு வாங்குறது தப்பு கிடையாது அந்த ஒரு நிலைம புரிஞ்சுிக்கலாம பேசுவாங்க தெரியுமா காமெடி பண்றேங்கற பேருல ஆனா அவங்க சீரியஸா தான் கேட்டிருப்பாங்க அ அவங்க டென்ஷனாலத காமெடினு மாத்திருவாங்க
அஹ் அப்படி எத்தனை ஆளுங்க சீரியஸா கேட்டுருக்கன் சொல்லுங்க
எத்தனையோ நாட்கள் சீரியஸா கே இருப்பாங்களா இருக்கங்க
எப்படிங்க சீரியஸா கேட்டுருக்கா அவங்க கேட்டு இல்லைன்னா அப்புற திருப்பி அவங்க அனுப்ப போக மாட்டாங்கள என்னங்க பேசுறீங்க
ஹ அவங்களுக்கு அவங்க அனுப்புறதே இல்லைங்கறீங்களா நீங்க அவங்க நீ கேட்டு அவங்கவங்களுக்
ஏ நிறையாருக்காங்க இம் சொல்லவே இல்லைங்க நிறைய வந்திருக்காங்க எனக்கு ஆஹ் சொல்லுங்க
கேட்டு நீங்க உங்களை திட்டி அசிங்கப்படுத்திட்டு அவங்க தந்ததே இல்லை அப்படிங்கிறீங்களா
டெய்லி திட்டுவாங்க அசிங்கப்படத்துல கடைசில பஸ்ல போட்டு விட்டுருவாங்க இப்போ பாருங்க டூரு போறதக்கு மொதல இப்ப டூர் போற கூட என் ஆல் கிட்ட காசு கேட்டு இருக்கேன் அது ஒ ஒன்ருபி டூருப்பி த்தான் பை தோஷண்ட் ருப்பீஸ் கேட்ருக்கேன்
உங்களுக்குல்லா இது என்ன சொல்றது அவங்கள பத்தி என்னைக்காவது யோச்சிருக்கீங்களா அவங்க காசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத யோச்சிருக்கீங்களா நீங்க ஒரு பையன் வெளிய வேலைக்கு போறீங்க ஒரு பொண்ணு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு வீட்டுல இருந்து அவங்களுக்கு அப்படியே சும்மா காசு பணம் மரம் ஏதாவது வச்சுிருக்காங்களா
ஹ் அதுக்கல்லா சும்மா சும்மா விளையாட்டுக்கு தான கேட்டேன்
நீங்க வெளையாட்டுக்கு கேக்குக்கறதெல்லா இருக்கட்டுங்க நீங்க யோசிச்ருக்கீங்களா
ஹ யோசிக்காம இருப்பாங்களாங்க அதுக்காக தா அவங்களுக்கு அவங்க என்ன சொ செரினு சொல்றது அவங்க சிலபல சப்போர்ட்ல பண்ணிகொடுக்குறது நம்மளால முடுஞ்ச சப்போர்ட் பண்ணிதறது அதனாலதாங்க நானும் சர்ப்ரைஸ் நெறைய பண்ணனும்னு தான் நினைக்கிறேன் ஆன எனக்கு நெறைய ஹெல்த் இஸ்ஸுசஸ் வந்துருச்சு வச்சுருந்தேன் அவங்க சொன்ன கொஞ்சம் இது
ங்க நீங்க ரீசன் சொல்றீங்க உங்களுக்கு புரியுதா எப்பவுமே எப்பவுமே ரீசன் இல்லங்க ஆமாங்க நீங்க அதிகமா என்ன பண்றீங்க தெரியுமா ஒரு விஷயத்த சமாளிக்க இருக்கிறதுக்கான ரிசன்ஸ் வச்சிருக்கீங்களே தவிர ஒரு சன் பண்ணணும்னு நினை வே மாட்டேங்கிறீங்க ரீசன்ஸ் மட்டுமே உங்க லைஃப்ல கொண்டு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போகாததுஅத நீங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ற ஒரு பெரிய ஒரு தப்பு அதிகமா ரீசன் சொல்றது ஆனா இவ்ளவு நாள் பேசி எனக்கு இந்த ஒரு கொஞ்ச கால்ஸ் உங்ககிட்ட பேசி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா நீங்க இப்ப பழகுற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா தெரியு நீ அதிகமா ரீசன்ஸ் தான் முன்னெடுத்து வைக்கிறீங்க நீங்க எனக்கு தோணுதுங்க
எங்க இந்த வார்த்தைய கேட்டாலே இரிடேட் ஆகுதுங்க வச்சுருங்க மொத சொல்லிட்டேன் ரீசன் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க என்னங்க ரீசன் சொல்ராங்க எனக்கு புரியலைங்க
நீங்க இதனாலதான் அது இதனாலதான் அது
ஏங்க நலந்த ஃபாக்டர் சொன்னா இல்ல இப்ப கேக்குறேன் நலந்த ஃபாக்டர் சொன்னா ரீசனா உங்களுக்கு தெரியுதா எப் ஜெ ஒ அ நீங்க என்ன சொன்னிங்க தெரியுமா என்னத நடந்தாலும் வந்து நீங்க ஹாஸ் ஹ பேக்கப்ல பணம் வச்சுருக்கணும் ஹாஸ்பிடல் செல யாருங்க செலவு பண்ணுவாங்க நீங்க நெனைக்கிறிங்க ஏங்க என்ன ஆ ஸ் ஹாஸ்பிட்டல எமர்ஜென்சில இருக்கு போது நீங்க ஹாஸ்பிடல் செலவு பாப்பீங்கள இல்ல வேணா நாம ஹாஸ்பல்ல பொறுமையா போயி பாத்துக்கலாம்மா எப்ப ரெடி பண்ணிட்டு வந்துக்கலாம் அப்படிங்க பாப்பீங்களா இல்ல வந்து ஹஸ்லா செலவு பண்ணி கியூர் ஆகி வந்து அதுக்கப்புறம் பல யோசிப்பீங்களா நீங்க
ஏங்க நீங்க நீங்க ஹாஸ்பிடல் போனதுங்க ஹாஸ்பிடல் செலவ் பண்ணத பத்தி நான் பேசுலங்க சரிங்களா நம்ம பேசம்போது நியாமா ஒரு விஷயத்தை யோசிச்சி பேசுமனும் சரிங்களா இது நம்ம பண்றது செரிதான தப்புதான நீங்க எதையுமே யோசிக்கிறதுல என்ன தோணுதோ அத பண்ணிராதீங்க வேண்டியது என்ன தோணுதோ அத பேசிற வேண்டி து அப்படித்தான பண்றீங்க
ஏன் யோச்சால அவங்க பாருங்க யாருகிட்ட யோச்சா பேச முடியாதுங்க மனசுல தோணுறது அப்போைக்கு என்ன தோணுதோ பேச விளா பேசாலும் சீரியஸா பேசணும் அப்போ கோவமா இருந்தா அப்பே பேசிடணும் சந்தோஷமா இருந்தா அப்படியே பண்ணலாம்சி முடிச்சு அந்த இத முடிச்சுடனும் என்னன்னா அப்பேப்ப அப்பயே பேசிடணும் அது மனசுல அ அதுதான் அழுக்கு மாதி குப்ப மாதிரி சேரும் சரிங்களா அ
உம் வந்துட்டு இப்போ என்ன சொல்றது நீங்க அப்பற நீங்க அவங்ககிட்ட காசு கேக்குறீங்க சரிங்களா இப்போ நீங்க பா நான் சண்டப்போடும்போது என்ன ஆன சொல்றீங்க சொ மத்த நேரம் சண்ட போடும் போது சரி அப்படினு ஃபோன வச்சுட்டு போயிரிங்க சண்ட கோபனு வரும் போது அந்த நேரம் சமாதானம் ஆற கிடையாது திருப்பி ஒரு கால் பண்ணிதா சமாதானம் ஆகுரிங்க அது உண்மதான இது நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலயும் சண்ட போட்ற கோவப்பட்டு வைக்கிறேன் ஃபோன இல்ல எனக்கு வேல இருக்கு நா இப்ப வைக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு அந்த நேரம் கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சோ பத்து நிமிஷம் கழிச்சோ இல்ல அடுத்த நாளோ அந்த பிரெச்சனை தீந்துனு வச்சுக்கோங்களா அந்த பிரச்னைனக்காக நீங்க வந்து பேசுனிங்க ஆனா இப்ப உங்களுக்கு மணி அப்படிங்க ஒரு விஷயம் தேவ அப்டினு சொன்னா நீங்க எவ்ளவு பவியமா பேச முடியோ அவளவு பவியமா பேசி அந்த விஷய தேவ அவுங்கங்களுக்கு கண்வை பண்ணீரீங்கள அத உங்களுக்கு குடுதிருந்தாங்க என்ன ஆனாலும் திட்டுனாலும் அப்றோமா அவங்க குடுதுறாங்க ஆனா உங்களுக்கு தான தேவையே கரெக்டா கண்வே பண்ணிறீங்கள அப்ப இத வந்துட்டு எப்படி திங்க் பண்ணுவாங்க என்ன பண்றது யூஸ் பண்றாங்க அப்டி தான திங்க்
என்னங்க யூஸ் பண்றா பு யூஸ் பண்றனன என்ன பண்ணிரு தெரியீங்களா
ஏங்க ஏங்க நீங்க உடனே யூஸ் பண்றாங்கன்னா நீங்க அதல்லாம் கிடைய இதுவும் யூஸ் தாங்க சரிங்களா
என்னது இது என்ன யூஸ்ங்க வந்து சின்னதா ஒரு ரீசார்ஜ் பண்ணி சொல்றது எல்லாமே யூஸ் பண்றன்னனு அர்த்தமா என்னங்க எனக்கு புரியலீங்க எனக்கு
ஏங்க நீங்க அவங்க என்ன சொல்றது அவங்க வீக்னஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்களா இருக்கும் அவங்க வந்துட்டு நான் நீ என்ன என்ன சொல்றீங்க நான் கேட்டோட என்ன ஆனாலும் எனக்கு போட்டு விட்டுப்ப அப்படின்னு நீங்கதான சொன்னீங்க அப்போ நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க தருவாங்கன்னு தெரியுதல்ல அந்த வீக்னஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க
என்னால இப்பங்க தருவாங்க அது புரியலைங்க என்னால தருவாங்க என்னங்க நீங்க சொல்றது புரியலைங்க எனக்கு
ஏங்க நீங்க தான சொன்னீங்க என்ன ஆனாலும் உங்களுக்கு அவங்க ரீசார்ஜ் அதாவது நீங்க கேக்குற காசு அவங்க குடுத்துருவாங்கன்னு நீங்க சொல்றீங்க
ஏங்க வேணா தாங்க நான் சொல்றேன் லாஸ்ட அவங்கதாங்க போ விட்டாங்க
அதாங்க எப்படனாலும் போட்டு விட்டுருவாங்கன்னு சொல்றீங்க திட்டனாலும் போட்டு விட்டுறாங்கன்னு அதாங்க நீங்க வந்துட்டு உங்களோட விஷயத்த நீங்க பவ்யமா கன்வை பண்றது மூலமா அவங்கிட்ட சரி அவங்க்ட விஷயம் போயிடுச்சு ஏன்ன என்னனாலும் வந்துரும் அப்படி உங்களுக்கு அப்போ உங்களுக்கு அவங்கிட்ட விஷயத்த சேத்தா போதும் அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு இதே கோவம் வரும்போது மட்டும் அப்ப கோவத்தை சரி பண்ணதா போதும் உடனே அப்படின்னு உங்களுக்கு என்ன வரதுல்லை அப்புறமா தான போய் சரி பண்றீங்க
நாங்க அப்புறதான் சரி பண்றோம் அப்பவே தாங்க சரி பண்றேன் ஒன்னு யாரா ஒரு கோபமா பேசும்போது உங்களுக்கு உங்களுக்கு புரியுது தெரியலங்க கோபமா பேசும்போது ரெண்டு பேர்ல ஹைப்ல வந்து சண்ட போட்டுருந்த நல்லா இருக்குமா யாரா ஒருத்தனாலும் ரெண்டுக்கும் வந்து விட்ட
இருக்கும் போது மட்டும் அது எப்படிங்க ப வேகமா பேச முடியுதப்போ
ஏன்ன சண்டை போட்டிருக்கோம் எப்படி பவியமா பேச முடியும் முடியும் உங்களால
அப்போ நீ உங்களுக்கு காசவை காசவனா மட்டும் நீங்க பவியமா எப்படி பேசுறீங்க
இல்ல நான் கேேன்ங்கிட்ட திட்டு இருப்பாங்க நானும் ஐப்ப திட்டிட்டு இருக்கேன் ஐயோ சரி தப்பு பண்ணிட்டோம் தப்பு அவங்க வந்து அத ரினலைஸ் பண்றதுக்கு இரண்டு நிமிஷம் ஆகும் ஓகே நம்ப கோபப்பட்டுவிட்டோம் ரியலைஸ் பண்றதுக்கு இரண்டு நிமிஷம் ஆகும் அவ்ளோ ஹைபெட் ஒருத்தன் பேச பேச ஹாய் ஆனாங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆகும் ரேனலைஸ் பண்றதுக்கு ஓகே நாங்க சண்டை போட் இருக்கும் போல நம்ம கொஞ்சோ ரிலாக்ஸா பேசணு அந்த ரிலாக்சேஷனுக்காக ரெண்டு நிமிஷ டைம் எடுக்குறாங்க அது ஏன் என்ன போட்டு இப்படி இம்ச திட்டிட்டு இருக்க திட்டிட்டு இருக்க ஐயையோ திட்டிட்டு இருக்னமா நாம எங்க சிரிச்சிட்டு இல்லம்மா எங்க சிரிச்சிட்டு பேசினா வச்சா தாங்க டென்ஷன் ஆவாங்க அவங்க அது அ அதெல்லாம் வ அவன் சொந்த ம போலமான நான் ஆய்க பண்ணி பாறேன் நீ வேணா அவங்க அவங்க என்ன சொல்லலாம் அவங்க டென்ஷனே உன்னண்ணி கத்திட்டு போனதான் வைப்பாங்க நக்கல் பண்ணைங்களனு கேட்பாங்க நீங்க அவங்க
யோ நா அப்படி சொல்லலங்க புரியலங்க நா சொல்ற ஒரு விஷயோ
இந்த புரியல நீங்க வந்து யாருக்கு இது பண்றீங்க அந்த வார் த்த கேட்டாலே இரிடேட் ஆகுதுங்க சீரியஸவே என்ன புரியாம இருக்கு நாங்க உன்மையாமே எனக்கு தெரியலீங்க புரியனால தாங்க பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஆஹ டிஃபெண்ட் பண்றாங்க என்ன டிஃபெண்ட் ஒரு ஃபேக்ட் சொன்னா உங்கடி டிபன் பண்ற மாதிரி இருக்கு ஹம்
டிபன் பண்ற மாதிரி இல்லைங்க நீங்க நா என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ணுங்க கிட்ட நீங்க காசு வாங்கறது தப்பு கிடையாது சரிங்களா ஆனா நம்ம குடுத்து வச்ச ச்சுட்டு அவங்ககிட்ட வாங்குவோல அது ஒரு நியாயோ முன்னாடி ஒருத்தக இருந்தாங்க குடுத்து வச்சுட்டு அதுல இருந்து ஒருத்தக வாங்குவாங்க சரிங்களா அப்ப அது கரெக்ட்டா இருக்கு அவங்களோடது இல்ல இவங்களோடதே அவங்க எக்ஸ்ட்ராவ கொடுத்தருக்காங்க சரிங்களா அவங்க கொடுத்தது மட்டும் இல்ல அவங்க கொடுத்ததக்கு தாண்டியே கொடுத்துருப்பாங்க ஆனா என்ன குடுத்து வச்சுட்டு வாங்கும்போது அது ஒரு நல்ல ஒரு தன்ம சரிங்களா அப்பல்லா வந்துட்டு அப்ப வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி பண்ணிருப்பாங்க ரெண்டு வாட்டி பண்ணிருக்காங்க சலரி வந்த உடனா என்ன இது வச்சு வச்சுக்கோ எனக்கு நா அப்புறமா அவன்ட வாங்கிக்கிற இல்ல நீயே வச்சுக்கோ இது ஒரு இது நார்மல் அவங்கள வேண்டான்னு சொன்னும் இத நீ வச்சுக்கோ எனக்கு வந்தபுரோ நா வாங்கிக்கிற இல்ல எனக் தேவைப்படும் போது நா வாங்கிக்கிற இல்ல நீயே வச்சுக்கோ அப்படிங்கறிறது அவங்க ங்க என்னதா வேண்டானு சொன்னாலு அதா குடுப்பாங் குடுத்துட்டு அவங்ககிட்ட வாங்கும்போது அவங்க எக்ஸ்ட்டாவே தந்தான அவங்களுக்கு அது ஒரு பெரிய பர்டன தெரியாது இப்ப வந்துட்டு என்ன பண்றாங்க வாங்க மட்டு தா செய்யறாங்க சரிங்களா அப்ப அடிக்கடி கேட்கும் போது அது அவங்களுக்கு எப்படி தெரியுமா அவங்களோட வீக்னஸ்சா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தோணு நம்ம கேட்டும்ந்தா நம்மதா குடுத்துடுறோமே அப்ப நம்ம வந்துட்டு லூஸ் தரமா இருக் கோவ
எங்க ஒரு த்ரீ மன்த் ஒரு டூ மந்த்ஸ் பேக்ல வந்து ஒரு தவ்சன் ருபீஸ் தாங்க அப்போ அவுங்க ஏ ஆல் போட்டு வுட்டாங்க சரிங்களா அந்த அமௌன்ட் போட்டு விட்டாங்க அவங்க அந்த அமௌன்ட வந்து பாத்தீங்கன்னா நானு மறந்துட்ட அவங்களு மறந்துட்டாங்க ஞாபகமே இல்லை சரிங்களா எனக்கு ஞாபகமில்ல அவங்களுக்கு டுத்தது ஞாபகமே இல்ல அப்ப என்கிட்ட காலைல டூ மச் தா இருக்கு காசு இல்லையா இந்த ஒன் மந்த் ஹாஸ்பிடல் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்ரோ வந்து நா வந்து பெருசா வேல செய்யறது இல்ல உங்களுக்கு புரியாது சின்ன சின்னதா டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுக்கிறது பார்க்கிறது பண்றது அதுத பண்ணிட்டு இருக்க பெருசா ஃபுல் ஃபோக்கஸ்டா இறங்கி எதிலுமே வேல செய் சரி இவ இன்வால் ஆயி
அதங்க இதெல்லா ரீசன்ஸ் தானங்க
புரியல என்னங்க ரீசன் நடக்கிற ஃபேக்ட தாங்க சொல்லிட்டு இருக்க என்னங்க ரீசன் ரீசன் என்ன ரீசன் சொல்றாங்க அவங்க கிட்ட போய் புரியலைங்க எனக்கு என்ன ரீசனா இது என்ன நடக்குது அது உண்மையா சொல்லிட்டு
ஏ இதுல காரணங்கள் தாங்க நீங்க என்ன பண்றீங்க காசு வாங்காம இருக்கான யோஷ்சி சது கிடையாது பாசு வாங்கணு அதுக்கான காரண சொல்லிட்டுருக்கீங்கிங்க வாங்காம இருக்கணும்னு யோசிக்க மாட்டேங்குறீங்க
இப்ப நாஅவங்க காசு கேட் இப்ப நீங் அவுங்க காசு கேட் நீங்க நா இல்ல இப் இப்ப இல்லல நா அவுங்கட் காசு கேக் நீங்க காசு கட்னியாப அவங்ககிட்ட ஏங்க விளையாட்டாவுங்க கூட வந்து சொ ஒரு விஷயம் சொல்ல கூடாதாங்க அவங்க அவங்ககிட்ட நீங்க அவுங்க யார்கிட்டியுமே
நீங்க நீங்கதானங்க சொன்னீங்க நா இப்ப கூட ஐயாயிரரூபா கேட் டேங்கிறத நீங்கதா அந்த இதுல பதிவு பண்ணீங்க சரிங்களா
அதுதாங்க இப்ப ஒரு டைம் வெளையாட்டாவு யார்கிட்டவு கை காசு கே கேஸ் கேட்டா உடனே குடு துன்ன மீன்ஸ் இப்ப நா டூரு போறக் காசுனா வச்சிக்குங்க என்னால வந்து வெளில ரெடி பண்ணி போமுடியாது ஏ ஆள்ட்ட வாங்கிதா போணுனு நெனைக்கிறீங்களா நீங்க அதுவே